ஹலோ
தோழி
சொல்லுங்க
ஆ பேசலாமா தோழி
ஆஹ பேசலாம்
ஆஹ் சரி தோழி வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி ஆம் வீட் இல உங்களுக்கு எத்தன குழந்தைகள் தோழி
எனக்கு வந்து ம் ஒண்ணு
ஆ சரி தோழி ம் ஆண் குழந்தையா? பெண் குழந்தையா? ம் எனக் இப்ப வந்து ஆண் குழந்தை ஒண்ணு, பெண் குழந்தை ஒண்ணு.
ஓ சூப்பர் படிக்கறாங்களா?
ம் படிக்கறாங்க தோழி பையன் வந்து ப்ளஸ் ஒன் படிக் ஏன பாப்பா நயன்த்து படிக்கறா தோழி
ஓகே ஓகே
ஆ செரி தோழி உங்களுடைய பள்ளி காலங்கள்ல நீங்க முடித்த அ ஆ பட்டம் என்ன தோழி
பள்ளிக் காலங்களிலா
ம் ம் கல்லூரி காலங்களில்
பி ஏ.
அ செரி தோழி செரி தோழி குழந்தைக்கு நீங்க என்ன விதமான ஆரோக்கிய உணவு கொடுப்பீங்க தோழி
ம் இது ம் கல்ல உரண்ட.
செரி தோழி எத்தனை வயது குழந்தை தோழி தோழி தோழி எத்தனை வயது குழந்தை தோழி
நாலு வயது
சரி தோழி ம் இப்ப நீங்க யூடியூப் செயலில எல்லா பார்த்து நறைய நல்ல ஆரோக்கியமான உணவுகள கொடுக்கணும் தோழி குழந்தைக்கு. குழந்தைகல நம்மளோட. இ திர்காலம் மைலயா குழந்தைங்கள வந் து நம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக் ம் தோழி அதுங்களுக்கு நல்ல ஆரோக் முக்கியமா இருந்தாதா நம்பளுக்கு அம் அதுங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் தோழி. எதிர்காலத்துல பாத் திங்கன்னா எவ்ளோ விதமான நோய்கள்லா புதுசு புதுசா வருது இல்லையா
ப்பே வந்துட்டு தா இருக்கு
ஆமா தோழி இப்ப கொரோனா நம்ப எதிர்பாக்கவே இல்ல.
ஆமா எதிர்பாக்கவ இல்ல ஒரு ஒரு டூ இயர்ஸா வீட்டுக் குள்ளயே இருக்கற மாரி
ஆமா தோழி
ஆமா அப்ப நீங்கள எப்டி சமாளிச்சீங்க உங்க கொழந்தைங்களுக்கு என்ன அ சத்தான உணவு குடுத்தீங்க?
அ தோழி அப்பல்லா ரொம்ப சிரமமா தா இருந்தது நாங்க இருக்றது பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறொ அப்டிங்கிறதுனால எங்ளுக்கு பாத்தீங்னா கொஞ்ச சிரமமாதா இருந்துச்சு
சரி
த்துக்குமே கடைக்கு போகணு வரணு அப்டிங்கிறதுலா ரொம்ப சிரமமா தா இருந்தது தோழி
சரி
ஆ பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு அடிக்கடி அந்த மூச்சு இழுப்பே மூச்சு இழுக்க சொல்லுவே மஞ்சத்தூள் வேப்பல இதெல்லா போட்டு மூச்சு தண்ணி இந்து இழுக்க சொல்வே தோழி ஆவி பிடிக்க சொல்லுவே ஆ அப்றோ கொழந்தைங்கள நா அப்டிதா தோழி பாத்துக்கிட்டே
ஓ எந்த மாரி உணவு குடுத் த்தீங்க
உணவு உணவுன் பாத்தீங்கனா அப்ப அ திகளவு கடைகளே இல்லாதனால கொஞ்சொ ரொம்ப சிரமப்பட்டே தோழி குழந்தைகள ஆமா தோழி நா எப்பவுமே நா வீட் வீட்லயே சமச்சு தா குடு ப்ப தோழி வெளில கடைல எதுவ்மே வாங்க மாட்டந் தோழி இட்லி மாவு கூட நா கடைல வாங்கி சமைக்க மாட்
வீட்லதா நாங்களும் இட்லி மாவு தோசக்கி எல்லா நாங்களு வீட் லயெ தா அரச்சுக்குவோ
ஆமா தோழி எனக் அ எனக்கு கடைல இரு க்குற இட்லி மாவெல்லா வாங்கி சமைக்க பிடிக்கவே பிடிக்காது தோழி கடைல இருக்க சாப்பாடு சாப்பிடவும் பிடிக்காது ஆனா என்னுடைய குழந்தைகள் வந்து எனக்கு நேர் ஆப் ம் நேர் எதிர் கடைல இருக்க உணவு தா பிடிக்கு நா மசாலா ஐட்டங்கள கூட ந ஆமா தோழி அ மசாலா ம சாலா கூட நா எந்த மசாலாவுமே கடைல வாங்க மாட்டந்தோழி எல்லாமே நா வீட்லயே தயார் பண்ற தா மஞ்சத்தூள் வரைக்குமே நா வீட்லயே தயார் பண்ணி தா அ நா வந்து சமைப்ப தோழி ஆனா என்னோட குழந்தை பாத்தீங்கன்னா எ பைய பாத்தீங்கன்னா ஹோட்டல் அப்டின்னா ரொம்ப ஆர்வமா கெளம்புவா தோழி இதனாலயே பாத்தீங்கன்னா அவனுக்கு அல்சர் வந்துருச்சு தோழி அல்சர் வந்துட்டு ஆமா தோழி அல்சர் பெய்னால ரொம்ப அவ திபட்டா இருந்தாலுமே அவ ஆனா திருந்தவே இல்ல அ நா அந்த நாக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடுக்கு அடிக்ட் ஆயிடுச்சி
ஹ
அ ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு ப்ரோட்டா கண்ட நேரத்துல ப்ரோட்டால சாப்பறது இது
டேண்வெச்
ம் ஆமா நான்வெஜ் பாத் தீங்கன்னா ம் ஆ ஆமா தோழி துரித உணவுல்லாம் அதி க்கியமா சாப்ட்டுட்டு அவ பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரொம்ப குறைஞ்சு போய் ஆளு ரொம்ப மெழிஞ்சுட்டா தோழி அல்சர்னால நா ரொம்ப அவஸ்தப் பட்ட அதுல இருந்து குணப்படுத்தி கொண்டு வரறதுக்கு இருந்தாலு அப்பப்ப அந்த வலி இருக்குன் சொல்லிட்டுதா இருக்கா தோழி
மருத்துவர் கிட்ட காட் முச்சுட்ரிக்கீங்ளா
ஆ மருத்துவர்ட காட்டிட்டுருக்கே ஹோமியோபதி மருந்து வந்து கொடுத்துட்டுதா இருக்க தோழி டாணிக் கொடுத்தாங்க மாத் த்திரை கொடுத்தாங்க அதெல்லா நா கொடுத்துட்டு தா இருக்க தோழி
சரி
ஆமா தோழி ஆ அ இப்ப பாத்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் அதெல்லா குடுத் குடுத்தா சாப்படவே மாட்டா அவனுக்கு பிடிக்கலன்ருவா சாப்பாடு இது வரைக்குமே எ பையனுக்கு பதினாறு வயசு ஆகுது ஆனா நா இன்னு சாப்பாடு ஊட்டிதா விடுறே
ம்
யார்டியமாம்மா நா கூட சத்தம் போடுவே இந்த இந்த போட்டோ எடுத்து இன்ஸ்டால போடுனுங்டா அப்டின்னு
புள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கே அப்டின்னு
ஹ
அ அந்த மாரி ரொம்ப நான்வெஜ் தா உனக்கு புடிச்ச சாப்படு நான்வெஜ்னா தானா சாப்ட்ருவாப்ல ஸ்கூலு குடுக்குற சாப்பாடு அப்டியே திரும்பி வரு அதனால வந்ததுதா அந்த அல்சர் வலி நான்வெஜ்னா தானா சாப்ட்ருவாப்ல வெஜ்னா எந்த சாப் படமே இறங்கவே இறங்காது சாம்பாராகட்டு சாம் பாருனாலே பிடிக்கவே பிடிக்காது பிள்ளைக்கு
ஆமா எ பொண்ணு அப்டி கெடையாது என்ன குடுத்தாலு சாப்ட்ரு அது தானா சாப்டுடும் இல்ல பொண்ணு ரெண்டாவது பையந்தா ஃபஸ்ட்டு ஆ அது வந்து பொரியல்லா சாப்டு அது சாம்பார்லா சாப்டா
ஆமா ஃபஸ்ட்டு ம் கொழந்தைங்களே எப்பயு அந்த சாப்படறதுக்கு இது வேணு அது வேணுன்னு பாப்பாங்க ரெண்டாவது கொழந்தைங்க எது குடுத்தாலு சாப்ட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவிங்க
ஆமா அதுலயு மோசங்க இவ ரொம்ப மோ சமா இருக்கா
ஆமா இன்னு எவ்ளோ நாள் நா இன்னு ஒரு வருஷோ ரெண்டு வருஷத்தில காலேஜ் போவா காலேஜ் போய் என்ன சாப்பட போறாங்கற அவ அந்த சூழ்நிலையெல்லா எப்படி அவ சமாளிக்க போறா ஆ அப்டிங்கறத நெனச்சா எனக்கு இப்பவே ரொம்ப கவலையா இருக்கு என்ன விட்டு தனியா இருந்ததே கெடையாது அவ
காலே ஜு இங்க சேத்தறீங்களா வெளிய சேத்தறீங்களா
அது தெ ரியலமா அவ என்ன மார்க் டுவல்த்துல அவ என்ன மார்க் எடுக்குறானோ அத பொறுத்துதா அவனுக்கு எங்க கெடைக்குங்குறத பொறுத் துதா அவன சேக்குற மாரி இருக்கும்
சேரிங்க எதுவு கவலப்படாதீங்க அவிங்களுக்கு ஒரு வயசு வரும்போது அவிங்க புரிஞ்சுக்குவாங்க
அப்டிதா சொல்றாங்க இருந்தாலு ஆமா அப்பிடிதா சொல்றாங்க இருந்தாலு ஆ அவனுக்கு பசி ச்சாலுமே அவ பாத்தீங்கனா அவனுக்கு பசிக்குந்தா அவ பா விளையாடுற விளையாட்டுக்கு பொழுதான்னைக்கி இந்த வெயிலா இருந்தாலு விளையாண்டுட்டேதா இருப்பா கிரிக்கெட் கபடி அது இதுன்னு விளையாண்டுட்டே இருப்பா அவன மாரி இந்த விளையாடுற புள்ளைக்கி பசிக்கு இல்லையா பசி க்கும்போது கூட அந்த வெஜ் ஜு சாப்பாடு சாப்ட மாட்டா ஒரு பொரியலு குடுத்தா சாப்ட மாட் ட்டா அத வாங்கி அப்டியே இந்த ஓரமா வெச்சு வாயில வாங்கி அப்டியே அந்த ஓரமா வெச்சுப்பா அத மென்னு உள்ள விழுங்க மாட்டா அது பாத்தீங்க அந்த மாரி பண்ணுவா அவ ம் அப்பிடியே வச்சிருப்பா ம அப்ப அப்ப அந்த நேர அந்த பசிக்கிற நேரத்துல கூட தண்ணி மொண்டு தண்ணி மொண்டு குடிப்பா பொட்டுக்கல்ல எடுத்து சாப்புடுவா ஜீனி அள்ளி வாயில போடுவானே தவிர அந்த சா
சாப்பாடு சாப்பட மாட்டாங்க
அ சாப்ட மாட்டா
ஓ
ஆமா ஆ அப்புற இன்னு கொஞ்ச நேரோங் கழிச்சு வந்து எனக்கு அது புரோட்டா வாங்கித்தாம்மா ஃபிரைட் ரைஸ் வாங்கித்தாம்மான்னு வீட்ல ஒரே சண்ட போடுவா
நீங்க என்னா பண்ணுவீங்க?
அவ கேக்குறத வந்து சாப்படட்டுன்றதுனால வாங்கி குடுத்துதா அவனுக்கு அந்த வயிறு வலி வந்துது எதயோ சாப்பட வயித்துக்கு எதையாது சாப்டட்
அப்ப நீங்க வாங்கித் தராம வீட்லயே சமச்சு குடுக்கலால்ல?
ஆ சமைச்சு குடுப்பம்மா வெள்ளி செவ்வாய் ஆனா செய்யறது இல்ல வீட்ல மத்த படி எல்லா கெழமையு அவனுக்கு நான்வெஜ்தா அவனுக்காகவே செய்யறது சின்னப் பிள்ளைல ஒருதாட்டி என்ன பண்ட்டான்னா ஸ்கூல்ல மயக்கோ அடிச்சி விழுந்துட்டா ஸ்கூல்ல மயக்கோ அடிச்சு கீழ விழுந்து மூஞ்செல்லா தேஞ்சி போயி ரத்தோ ஊத்த ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு
ஐயயோ
சாப்டாம போயி அதுலந்து எனக்கு ரொம்ப பயம் என் சாப்பாடு எதுவா இருந்தாலும் கொடுத்து ரொம்ப கட்டாயப்படுத்தி ஊட்டிதா அனுப்பறது. அதுக்குன நா என்ன பண்றது அப்டின்னா. காலையல ஒரு சத்துமாவு கஞ்சி வந்து வீட்லேயே பிர்ப்பேர் பண்ணி குடுத்துறது. கேழ்வரகு ராகி அ சம்பா கோதும ஆஹ அதெல்லா சேத்து சோளம் ஆமா அந் அந்த அரிசி எல்லா சேர்த்து நல்லா மா அரைச்சி மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சு வந்து கால்ல ஒரு கஞ்சி குடுத்துருவே தோழி. அது எப்டி செய்யணு அப் அப்டின்னா சிறுதான்யத்துல கூட ஒரு சில நச்சுக்கள் எல்லா இருக்கு மேல தோல்ல அப்டின் சொல்லி மருத்துவர்களோட கருத்து அதனால நா என்ன பண்றது அப்படின்னா அது ஊற வச்சிட்டாக்க ஊற வச்சி நல்லா கழுவிட்டா அந்த நச்சுத்தன்மை போயிரும் அப்டிங்கறாங்க. அதனால நா என்ன பண்வனா நைட் டே வந்து இந்த ஸ் சிறுதானியத்தெல்லா ஊற வச்சுட்டு. ந நல்லா கழிடவே அப்பயே ஒரு நால் அஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு அத ஊற வச்சுட்டு திரும்பவும் காலையல எழுந்திருச்சு அதையும் இன்னொரு வாட்டி நல்லா கழுவிட்டு இன்னும் ஒரு வாட்டில ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட கழுவிட்டு. திரும்பவும் நல்லா ய வச்சுட்டு ம்ம்ம்ம்.... மில்லுல குடுத்து அரச்சி வச்சுட்டு அ பசங்களுக்கு டெய்லி காலையல ஒரு டம்ளர் கஞ்சி குடுத்துருவே தோழி
ஓஓஓ அத நீங்க ஊற வெஷ்ட்டு அதுக்கப் அப்புறம் மறுபடியம் ஒரு மொல கட்டி அத ஒரு கொஞ்ச ட்ரை பண்ணி அப்படி குடுத்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும்.
ஹெல்திதா. ஆமா ஹெல்திதா நா அதல்ல ட்ரை பண்ணி பாத்த அது வந்து ஒரு மாரி ஸ். ஸ்மல்லு வரா மாரி எனக்கு இருந்துச்சு அதனால எனக் செரியா செய்ய தெரில போலருக்கு. மொல கட்லான் சொல்ட்டு நா அந்த ஒரு துணியல ஆ ஆம் ம அது ஒரு துணியல ம் அ சுத் சுத்திட்டு அந்த கழுவி வச்சுட்டு அந்த பகல்ல கழுவற இல்லையா அத கழுவி ஒரு துணியல சுத்தி வச்சி ட்டு வடிகட்டி சுத்தி வச்சிட்டு நல்லா கட்டி வச்சிட்டு ம் மறுநாள் திறந்து பாக்கும்போது அதுல ஒரு ஸ்மெல்லு வந்துச்சி.
இல்ல இப்போ அப்ப இதுவ்
சரி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக் க்கல தோழி மீண்டும் ஒரு அழைப்புல மீண்டும் சந்திக்கலாங் தோழி நன்றி தோழி